கேக்குதா
கேக்குது
அ எனக்கு கேக்குது நீங்க இப்ப ரீசென்டா ஏதோ ஒரு விழாக்கு போய்ட்டு வந்தே எங்க ஊர்க் ல நடந்துச்சு அப்டின்னு சொன்னீங்க இல்லயா எனக்கு அத பத்தி விரிவா சொல்ல முடியுமா
இ அ எங்க கோயி அ அதாவது எங்கோ ஊர்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த ம் முருகர் சாமிய வந்துட்ட எங்களுக்கு வந்து கொலதெய்வமாருக்கு நாங்க அங்க வந்துட்டு சாமி கும்பிட போனோ அப்டி சாமி கொண்டு போனப்போ அது வந்து ஒரு ஊர் திருவிழாவா வந்து அத கொண்டாட்னாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கொண்டாட்னாங்க ஆ பத்து நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு வேக ஒவ்வொரு வேஷமா போட்டு அந்த முருகன பாவிச்சு அத காமிச்சதெல்லா ரொம்ப அழகாருந்தது உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அனுபவம் உண்டா
ஏ நா இத மாதிரில்லா எங்க ஊர்ல பண்றதில்ல விழா பத்து நாள் அப்டி கொண்டானா நா தசரா தா பாத்ருக்கே இந்த கர்நா க்கால வந்து தசரா வந்து ஒரு பத்து நாள் கொண்டாடுவாங்கள் லயா இந்த பத்தாவது நாள் அவங்கள மைசூர் ல வந்து அந்த யானைகள் அதெல்லா வந்து படையெடுத்து நிக்கிறது அந்த மாரியு ஆமா அந்த தஸா அ துர்கா மாரி வேஷோ போட்டுட்டு வந்து இருப்பாங்க அதெல்லா தா பாத்திருக்கே இத மாரி நீங்க சொல்ற மாரி நா எதுவு எங்க ஊர்ல பாத்தது இல்ல வேற ஏதாது ஸ்பெசிஃபிக்கா உங்க ஊர்ல கொண்டாடுவாங்களா
ஆ வேற விழாக்குன்னு சொன்னாக்க நா வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு தா வந்துட்டு எப்பவு அ பொங்கல் பண்டிக இந்த மாரி விழாக்களுக்கு எல்லா போவோ அங்க வந்துட்டு ஆ நா ஒரு ஒரு லீவ்ல போனப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு இல்லைங்ளா ஆ அத வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா பண்ணிருந்தாங்க அது ஒரு மூண் நாள் கொண்டாட்டமா வந்து பண்ணி இருந்தாங்க அந்த உறியடி விழா அப்றோ வந்து பசங்களுக்கு வந்துட்டு போட்டிகள் அ கிருஷ்ணர் வேடோ இது அதாவது ஃபோன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாரி மாறு வேடோ போட்டி இந்த மாதிரிலா வந்து அது வந்து எப்டின்னா ஒரு ஒரு ஓ ஒரு குட்டி கிராமோ மாரி அத வந்து அந்த ஊர் திருவிழா மாதிரி அத கொண்டாட்னாங்க அது அதெல்லா வந்துட்டு ரொம்ப பாக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சி ஒவ்வொருத்தரு அதுக்காக மென கெட்டு அந்த குட்டி கிருஷ் ணர்லா பாக்கும்போது ரொம்ப அழகா இருந்தது அந்த உறியடி திருவிழா ல ஒவ்வொருத்தரு பங்க பார்ட்டிஸ் பேட் பண்ணி அதெல்லா வந்து விளையாண்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சி ஓ ஓ நீங்க ஏதாது பாத்திருக்கீங்ளா
கிராமோன்னு சொன்னதுதா எனக்கு ஞாபகோ வருது நா என்னோட சின்ன கோ பருவத்ல எல்லா இந்த கோயில்ல எல்லா தீமிதி திருவிழா அப்டிலா நடக் கு இல்லயா அந்த சமயத்ல ஒரு பெரிய தடல் வயல் மாரி ஒரு பெரிய தடல் டென்ட் ஸ்டேஜ் போட்டு அழகா வந்து இந்த கண்ணகி மகாபாரத கதைகள்லா அப்டியே வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லயா நடிச்சி காட்டுவாங்க இல்லயா அதெல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆண்கள் வந்து பெண்கள் வேடோ போட்டு இந்த திரௌபதி மாரி ஆக்ட் பண்ற அது வந்து ரொம்பவே இப்டிலா பாத் ஆண்களால ஒரு பெண்கள் மாரி வேஷோ போட்டு நடக் ஆ நடிக்க முடியுமா அப்டிங்றது எனக் ரொம்ப வ ஆச்ரியமா இருந்தது அந்த வயசுல இப்போ வந்து நெறைய பேர் எல்லாமே நடக்குறாங்க பட் ஆனா அந்த வயசுல இன்னா ஒரு ஆண்மா ஒரு ஆண் வந்து சாரீ கட்டி இப்டி நடிக்கிறாங்ளே அந்த மகாபாரத சீரியலயே அப்டியே ஒரே நாள் ஒரு காலைல ஒரு நைட் நைட் நைட்டு தா அது போடுவாங்க ஒரு ஏழு மணிக் கு ஆரம்பிச்சாங்கன்னா தெருக்கூத்துமா அது ஒரு ரெண்டு மணி வரைக்கு நடக்கு அப்பல்லா கண் தூங்காம விழிச்சி நம் பாத்துட்டு இருந்திருக்கோ அதெல்லா அந்த வயசுல இல்லயா
கரெக்ட் கரெக்ட் அது வந்துட்டு என்ன நீங்க வந்துட்டு இந்த இந்த ம் இந்த மாதிரி ஆ அதாது டிராமாக்கள் போட்றது இதெல்லா வந்து பாத்தீங்க நா எங்க ஊர்ல சின்ன கொழந்தயா இருக்கு போது நா பாத்த ஒரு விஷயோ என்ன அப்டின்னா வான வேடிக்கை காமிச் சாங்க அந்த காலத்லலா வந்துட்டு நமக்கு பட்டாசுங்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா இந்த மாரி திருவிழா டைம் டைம்ல தா வந்துட்டு இந்த மாரி வானவேடிக்க எல்லா பாக் கமுடியு நம்ம பட்டாசு கொளுத்துறதுன்னா வெறு கம்பி மத்தாப்பு இதெல்லா மட்டுதா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோ ஆனா அந்த திருவிழா டைம்ல மட்டுந்தா அந்த வான வேடிக்கையிங்கறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருந்துச்சி ஆ அதுவு நா என்னோட தாத்தாவோட தோல் மேல ஒட்காந்துகிட்டு அந்த வானத்த நோக்கி பாத்துக்கிட் து அந்த அன் திருவிழால அந்த வான வேடிக்க எல்லா பாக்றப்போ அதுவு என்ன அது அந்த ராத்ரி பன்னெண்டு மணி போலதா அத வந்து வெடிப்பாங்களே அந்த தூக்கத்தெல்லா மறந்து ட்டு அந்த வான வேடிக்கைக்காக அவ்ளோ நேரோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அத ஆ நம்ம வந்து திருவிழா போய் நம ஒண்ணு பாக்க போறது கெடையாது சாமி தர் சனம் மட்டு தா பாக்க போறோ ஆனா அந்த வான வேடிக்கய பாக்கணுங்கிறதுக்காக அவ்ளோ நேரோ தூங்காம முழிச்சசிக்கிட்டு இருந்துட்டு அத பாக்றப்போ ரொம்ப அழகா இருந்தது இன்னுமே அது அழகான மெமரிஸா நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது
நீங்க வான வேடிக்கன்னு சொன்னுன்னுதா எனக்கு ஞாபகோ வருது நம்ம அந்த காலத்துல கொளுத்துன பட்டாசுகல்லா பாத்தீங்கன்னா வெறும் கம்பி மத்தாப்பு ஒரு பிஜிலி வெடி மிஞ்சு மிஞ்சு போனா லஷ்மி வெடி கணபதி வெடி அப்டிதா வெடிச்சிருப்போம் ஆனா இப்ப பாருங்களே நெறைய டிஃரெண்ட் டிஃபரெண்டா வெரைட்டிஸ் ஆப் அ ரா க்கெட்ஸ் வந்துருச்சுல்லயா வெடி வந்துருச்சுல்லயா அப்ப இதுங்குறாங்க பீக்காக் இதுங்குறாங்க அது பீக்காக் மாரியே வந்து விரிஞ்சி இதுவாகுது மணி பேங்க்னு சொல்றாங்க வெடிச்சா வெறும் பணமா பொம்ம பணமா கொட் ட்டுது ராவணன் மாரி குடுத்துருக்காங்க பத்து தலையில இருந்து வருது செவன் ஷாட்டுங்கிறாங்க ட்ரிபிள் ஷாட்டுங்குறாங்க ஆனா ஒரு வெடிய வெடிச்சோனா டுவெண்டி மேல போயிட் டுவெண்டி ஃபோர் ஷாட்ஸ்லாம் வெடிக்குது இப்ப அந்த வான வேடிக்க நம்ம பசங்க வீட்லயே பாக்குற மாரி ஆயிடுச்சுல நம்மல்லாம் அப்ப பாத் த்தத அவங்க வீட்லயே பாக்குறாங்கல்லயா
ஆமா நீங்க நீங்க சொல்றது கரெட்டு தா அ அதே மாதிரி இந்த வான வேடிக்கைங்கிறது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லா வந்து ஞாபகப்படுத்துது இந்த கிரிக்கெட் ஷோ ல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வான வேடிக்கைகள் வரும் அதே மாதிரி துபாய் ஷோல வந்துட்டு அங்கியுமே வந்துட்டு நமக்கு அந்த அந்த டவர்ல வந்துட்டு ஃபுல்லா அது அது ஃபுல்லாவே வந்து பட்டாசுங்களா வச்சு அதெல்லா கொளுத்தி அத வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டண்டா அத வந்து காட்டுவாங்க அண்டு இப்ப வந்து வான வேடிக்கைங்கிற ஒரு விஷயத்த தாண்டி லைட்டிங்ஸ் அப்டின்ற வந்துருச்சு அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு வித்தியாச வித்தியாசமா வர ஆரம்பிச்சிருச்சு ஹஉம்
நீங்க லைட்டிங்ன்னு சொன்னதுதா எனக் க்கு ஒன்னு ஞாபகம் வருது நாங்க ரீசெண்டா இப்ப வந்து ஒரு வாட்டர் பார்க் போயிருந்தோம் சிக்ஸ் ஓ க்ளாக் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்பறம் அந்த லைட்டிங் ஷோ ஒண்ணு போட்டாங்க பாருங்க வித் மியூசிக் ஓட ரொம்பவே பாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்ஸ் டான்சிங் ஆ டான்ஸ் ஆடுச்சு லைட்ஸ் எல்லா பாக்கும்போது இப்ப என்ன மாரி டெக்னிக்ஸ்லா வளந்துருச்சு பாருங்களே நம்மல்லா அந்த காலத்து டார்ச் லைட் அடிச்சு வெளாடிட்டு இருந்தோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்ப டிஃப்ரெண்ட் ரேஸ வந்து அவங்க மக்கள் மேல பாஸ் பண்ணிட்டு அத அ அதுக்கு மக் அந்த மியூசிக்குக்கு டா டான்ஸ் மியூசிக் ஏத்த மாரி அந்த லைட்டு டான்ஸ் ஆடுது அதோட மக் மக்கள் சேர்ந்து டேன்ஸ் ஆடும் போது அதெல்லா பாக்கவே க ரொம்ப நல்லா இருக்குப்பா
அதேதா அந்த நீங்க லைட்டிங்னு சொல்லவும் அது அதே மாதிரி எனக்கும் ஞாபகம் வருது என்ன ஒரு விஷயம் அப்டின்னா நம்மல்லா முன்னல்லா லேசர் லைட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்போம் சின்ன கொழந்தைல அந்த லேசர் லைட் எல்லா வந்துட்டு இங்க இங்கேந்து அங்க அங்க காமிச்சு அதுவு இந்த கரண்ட் போற நேரத்துல ராத்திரில அந்த லேசர் லைட்ட வச்சு காமிச்சுக்கிட்டு நம்ம பாத்துகிட்டு அத விளையாடிக்கிட்டுருப்போ இப்பெல்லா அந்த லேசர் லைட் எல்லா வந்து ஒரு விஷ்யமாவே இல்ல பசங்க வந்துட்டு அவ்ங்களே வந்துட்டு இப்ப எல்லா லேசர் லைட்டெல்லா அவுங்களே பண்ற லெவலுக்கு ஆயிடுச்சு அவங்களே அதெல்லா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு
லேசர் லைட்டுன் சொன்ன ஒடதா எனக்கு ஒரு விஷ்யோ ஞாபகோ வந்தது ரீசென்டா பாத்தீங்களா அந்த ஏரோப்ளேன் லேண்ட் ஆகும் போது லேசர் லைட்ட அது மேல அடிச்சு அது இது பண்ணாங்கன் சொல்லிட்டு ஒரு இ ஷூஸ் வந்தது இந்த லேசர் லைட்டல்லா நம்பல்லா வெளையாட்டுக் யூஸ் பண்ணத இப்ப அவ உயிரோட வெளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்
அதேதா அதேதா
அது மட்டு இப்ப ந நிறயா டைப் ஆப் அ அ வான வேடிக்கைகள் சவுண்ட் பத்தி பேஸ்னோ இத பத்தி பேஸ்னோ விழாக்கள் பத்தி பேசு இப்ப நம்ம விழாக்கள்னா நம்ம இங்க ரீசெண்ட்டா கொண்டாடு என்னன் பாத்தா அம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது நம்ப நகர நகர துல இருக்கு அங்க என்ன பண்றாங்க இங்க பெருசா கொண்டாடுற விழாக்கள்னு பாத்தோ அம்மனுக்கு கூழ் ஊத்துரது ஆடி மாசோ இந்த ஃபோர் வீக் கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றாங்க இப்ப அத நா பாக்க போது நற எல்லா மக்களு ஒண்ணு சேர்ந்து இங்க செய்யும் போது நம்ம அந்த காலத்துல ஊர்ல செஞ்சத இங்க நகரத்துல வந்து இந்த ஒரு விழாக்கு மட்டு தா செய்றாங்க மத்த விழால்லா நகரத்தல பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளியோ பொங்கலோ அப்டின்னா ஓ ஒண்ணுமே பாக்கவே முள்ள ஈ வெரிச்சோடினு இருக்கு அனா இந்த ஆடி மாசோ கூழ் ஊத்து போது மட்டு ஈமுக்கிற மாரி மக்கள் எல்லாரு அந்த கோயில்ல இருக்காங்க அதெல்லா பாத்துருக்கீங்களா நீங்க
ஆமா அந்த அனுபவம் உண்டு ஆ அதாவது ஆ எங்க என்னோட மாமியார் வீட்டுல வந்துட்டு அந்த ஆடி மாசோ வந்துருச்சு அப்டின்ன த அந்த நாலாவுது ச ஞாயித்துக்கிழம வந்துட்டு கூழ் ஊத்துரதுக்கு ரெண் ரெண்டு பான்ன செஞ்சு வெச்சிருப்பாங்க அந்த அ அவ்ளோ செஞ்சு அது வந்துட்டு அந்த அந்த திருவிழாவ கொண்டாடுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷ்யமா இருக்கு அத வந்து வாங்கறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவ்ளோ மக்கள் வந்து குவியுவாங்க அ நீ நானு போட்டி போட்டுட்டு அதுவா அதுக்கு வந்து அவங்க அந்த அந்த அந்த கூழுக்குனே வந்து பிரச் வேகமா தயாரிக்கிர கெழம்பு அந்த தொட்டுக்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க அதாவது இன் இப் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பக்கத்து வீட்டு பேசுறது கூட வந்துட்டு நமக்கு எல்லா டைம் இல்ல ஆனா அந்த மாதிரி ஒரு திருவிழால்லா அந்த அந்த டைம்ல இருந்ததெல்லா சீரியஸாவே ரொம்ப நல்ல ஒரு விஷ்யோ நம்மல்லா அடுத்த ஜ அடுத்த ஜென்ரேஷன்ல பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கறது நெஜமால்மே ஒரு
அடுத்த ஜென்ரேஷன் எல்லா வந்து விழாக்கல கொண்டாடுவாங்களானே தெரியில்ல இப்ப ஒரு நாளை லீவ் விட்டா எனக்கு நால் நாள் லீவ் விட்டாங்க நம்ப எங்காச்சு வெளியில போலாமா பண்டிகை இருக் கு கொண்டாடுவோ சாமிக்கு படைப்போ அப்டின்னா அதெல்லா வேனா வேனா எனக்கு லீவ் விட்டுருக் காங்க நா போறே எங்கயாச்சு நம்ம எங்கயாச்சு மாலுக் கூட்டிட் போங்க எதாச்சு படத்துக் கூட்டிட் போங்க அது எனக் குடுத்துருக்க நால் நாள் லீவ நா யூட்லைஸ் பண்ணனு அப்டிதா நெனைக்கிறாங்க அவுரு கோயிலுக்கு போவோ ஒரு சாமி கும்புடுவோ அதுக்குல்லா இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்கிது அந்த அ தீபாவளின்னா கூட புது ட்ரஸ் போட்றாங்க ஒ வாங்கற நாலு வெடிய வெடிக்கறாங்க அப்றோ டி வி முன்னாடி போய் உக்காந்துக்கிறாங்க அன்னிக் என்ன ஷோ போட்றாங்க அன்னைக் என்ன படம் போட்றாங்க அத பாப்போ இதெல்லா யாரு வெடி ப்பா வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி அப்டினு சொல்லிட் திரியிறாங்க இப்ப இருக்கற பசங்கெல்லா ரைட்டா
கண்டிப்பா கரெக்ட்டு தா அதாவ்து இப்ப இது இந்த காலத்து பசங்கல்லா வந்துட்டு திருவிழாவ கொண்டாட்றதுக்கெல்லா வந்து அ அதுக்கொரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கறதே இல்ல அதாவ்து இவ்ங்க குடுக்கறாங்ளா சாப்ட்டோமா அவ்ள தா முடிஞ்சி போச்சு அப்டிங்கிற மாதிரி இப்பெல்லா போயிட்றாங்க அவ்ள தா அதோட முடிச்சர்றாங்க பசங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல அப்டிங்கிற மாதிரி முடிச்சர்றாங்க அ அடுத்த ஜென்மத் அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து நம்ம திருவிழாக்கள் எல்லா வந்து பண்ணுவோமா மாட்டோமா அப்டிங்கிற லெவலுக்கு தா வந்து நிக்கிது
நீங்க சொல்றது இந்த காலத்து பசங்க செய்யற்தில்ல ஆனா இப்ப ஸ்கூல்லெல்லா அது மாரி ஆர்கனேஸ் பண்றாங் ஒரு கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தா அத மாரி நாடகம் போட்டு காட்றாங்க பசங்களுக்கு அதே கணேஷ் சதுர்த்தியா இருந்தா அத மாரி எப்பிடி கணேஷ் வந்து இது பண்ணாரு மோதகோ எப்டி பண்றாங்க பொங்கல்னா ஸ்கூல்லே வந்து பொங்கப்பான வெச்சு படைக்கறது உரியடி மாரி நடத்துறது அதெல்லா இப்ப ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்ணீட்டு தா இருக்கறாங்க பங் பண்டிகைகளோட முக்கியத்துவத்த வந்து பசங்களுக்கு தெரிய வெக்கணு அப்டின் நெறைய நெனைக்கறாங்க என்ன வீட்ல கூப்புட்றாங்க நா என்னன் கேட்டு வந்தர்றே
செரிங்பா